தோழி தோழி இந்த இரப் வு நேரத்துல கொசு எல்லா ஊட்டுக்கு வருதில்ல தோழி அவ மட்டு ஊட்டுக்கு வராம வெ க்கிறதுக்கான எதாவ்து வ வழிமுறைகள் எதாவ்து இருந்தா சொல்லுங்க தோழி
கொசு வீட்டுக்கு வராம இருக்கறதுக்கு கொசுபத்தி கொளுத்திக்குவாங்க செல பேரு ஆனா இதெல்லாந் தவ ரொம்ப தவறான ஒண்ணு தோழி கொசுபத்தி வந்து சில குழந்தைகளுக்கெல்லா எஸ் சில கொழந்தைகளுக்கு இல்ல எல்லா குழந்தைகளுக்குமே கொசுபத்தி அப்படிங்கறது வந்து ஒத்துக்காது தோழி நம்ம நெறைய செய்திகள் படிச்சிருப்போ. கொசுபத்தி ப்ப இப்ப எடையில கூட ஒரு ரெண்டு நாளைக்கி முன்னாடி ம் ஒரு செய்தி பாத்தந் தோழி கொசுபத்தி கொளுத்து வெச்சதுனால அந்த வீடே எரிஞ்சு போயிட்டு தோழி அவ்ளோ ஒருங் க கவனம் இல்லாம கொளுத்தி வெச்சிருந்திருக்கிறாங்க ஒரு துன் ணி எதோ பட்டு அந்த வீடே எரிஞ்சு அந்த வீட்ல உள்ள கொ ஒரு கொழந்த ஒ கணவன் மனைவியு எறந்துட்டாங்க அப்பன் சொல்ட்டு ஒரு செய்திப் பாத்தே தோழி அதனால வந்து இந்த கொசு பத் என்னாங்க தோலி
அந்தளவுக்கா
அது அப்படிதா வருது தோலி எப்படி அந்த அளவுக்கு தூங்குனாங்க அங்க என்ன நடந்தது அந்த வீட்ல அப்டீன்னு தெரிலங்க தோலி ஆனா செய்தில என்ன போட்டாங்கனா கொசுபத்தி கொள்த்தி வச்சதுல தான் அவுங்க எறந்துட்டாங்க அப்படிய வீடு பத்தி எரிஞ்சு எறந்துட்டாங்க அப்படின்ட்டு ம் சொல்லிருந்தாங்க தோலி அதனால கொசு பத்தி கொள்த்தி வெக் இதத வந்து முடிஞ்ச அளவு நம்ம தவிர்த்துக்குறது ரொம்பவே நல்லதுனு நெனைக்கிற தோலி
ஆம ஆமா அதாவது கொசுபத்தி கொள்த்தி வெக்கிறத வந்து நாளா எறந்திருக்க மாட்டாங்க மாட்டாங்க என்னன்னா ஆ எ உ ஆமா அதாவது கவனக்குறைவா தூங்கி இரு கொஞ்சோ அந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு
ம் கவனக்குறைவு அவுங்க மேல உள்ள தவறு தா தோலி கவனக்குறைவா அவுங்க வச்சிந்த கொசு பத்தி வந்து எந்த எடத்துல வெச்சாங்க பக்கத்துல வந்து துணி இருந்ததா பேப்பர் இருந்ததானு பாக் பாக்காம வச்சுட்டாங்க போல தோலி
நா எங்க அதுதா அந்த தூக்கத்துல எழுந்துருச்சு அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு சிலர் விஷயங்கள் தா வந்து ம் அந்த மாரி நடக்குது ஏன்னா நம்ம அதெல்லாமே நம்ம தவிர்த்துக்கணு இப்ப பாத்தீங்கன்னாவே அ கொசு பத்திய கொசு வராம இருக்கிறதுக்கு அப்டி பாத்தீங்கன்னா சாய்ந்தரோ நேரத்துல இந்த மூட் சத்தம் போடுறது அந்த எடத்துல வைக்கோல் வெச்ட்டு மோட போடுவாங்க அந்த துளசி துளசி ஆடதொட அதெல்லாமே குழு குளுத்துவாங்க ஆடதொட எல்லாமே அப்ப நெருப்பொட வெச்சு அந்த பொக வர வுட்டாவே கொசு வராதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க வீட்லலா கொசு கொசு தொல்ல இல்லாத மாரி இருக்கே தோலி
எங்க வீட்டுல கொசு தொல்லலா கெடயவே கெடயாது தோழி இங்க பாத்தீங்கனா ரொம்ப தண்ணீ கெடயாது தோழி இத எங்க வீட்ட சுத்தி பாத்தீங்கனா வெறோம் இடம் தா அதாவது வந்து லேன்டுதா இருக்கு தோலி அங்க வந்து தண்ணி போல அப்படிங்கறது அதிகமா இல்லைங்க தோழி இப்ப கொசு பாத்தீங்கனா தண்ணி புழக்கம் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல தா இருக்கு இல்லையா தண்ணி வந்து தேங்கி இருக்கிற எடத்துல தா நெறைய கொசுகள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு கொசுகள் வந்து அதிகமா பெருக்கம் இருக்கு தோழி அதனால வந்து எங்க வீட்டு பக்கம் வந்து கொசு தொல்லையே கெடையாது தோழி
ஆமா ஆனா எங்க வீட்டு சைட்லலா பாத்தீங்கனா அந்த அளவுக்கு பெருசா ஒரு தண்ணி தேக்கம் அப்டின்லா எதுவு இல்ல ஆனா பாத்தீங்கன்னா கொசு தொல்ல த அவ்வளோ அதிகமா இருக்கு கொசு
ஆ
சு இருக்கு சொல்ல போனாக்க ஆ சாயந்தரம் எப்படி பாத்தாலு நம்ம மூணு மணி நாலு மணிக்கு கதவு சாத்தி வச்சாலுமே கொசு வந்து அதிக அளவுல வந்துருது அதுக்குதா நம்ம வந்து அந்த சொல்லக்கூடிய இந்த அ ஆடதொட நொச்சி இதெல்லாமே போட்டு நம்ம நெருப்புல போட்டு கொஞ்சம் நேரம் புக வர வைக்க வச்சோம்னாவே கொசு வராது அப்டின்னு சொல்லாங்க அப்புறம் இந்த ஆளோட்டு இந்த மாரி எல்ல யூஸ் பண்ண சொல்றாங்க அதலா யூஸ் பண்ண அது கொழந்தைகளுக்கு வந்து சேர மாட்டது இவளுக்கு சேரமாட்டேங்குது வேற நம்ப பாக்குறோ
ஆமாங்க தோழி
ம் அது நல்ல
இந்த ஜன்னல் பக்கத்துலல்லா கொசுவெல மாரி ஒரு ஸ்கிரீன் விக்கு இல்லையா தோழி அந்த மாதிரியான இதெல்லா வாங்கி போட்டுக்கிட்டோ அப்படின்னா கூட கொசு வந்து வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப் புகள் வந்து அ கொஞ்சம் குறைவா இருக்கு தோழி
அது கரெக்ட் தா ஆனா பாத்தீங்கன்னா அதெல்லா வந்து பத்து ரூபா பதினஞ்சுரூபா சொல்றாங்க தோழி நம்ம போட்டுருந்து கேட்டதுனால அ வெல வந்து ஒரு ஒரு ஜன்னலுக்கு இவ்வளோ ஒரு ஜன்னலுக்கு இவ்வளோ அப்டின்ற மாரி வரு அப்டின்ற மாரி சொல்றாங்களா ஆ அதாவது பத்தோனா அதுவே பத் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா நூறுரூவா வரைக்குமே வந்து சொல்றாங்க அப்டின்னு சொல்றாங்க அவ்ளதா ஆமா அதுனால நம்ம வந்து அதுல எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைல போய் மாட்டிக்க வேண்டியதா இருக்கு த இப்போ பத்தெனா முன்னாடில்லா பாத்தீங்ன்னா கொசு வராம இருக் அதுக்கு கொசு மருந்து மே அடிச்சாங்க இப்ப அந்த மாரி இதுவா கொசு மருந்து எங்கேய்மே அடிக்கிறதா ஒரு நியூசே பாக்கறதில்ல
ஆமாங்க தோலி க அ கண்டிப்பா கண்டிப்பா தோலி
எல்லா கொசு வருது கொசு வரு கொசு மருந்தடிச்சிட்டாங்க இப்பல்லா அந்த மாரி ஒரு சூழ்நிலைய நம்ம பாக்குறதில்ல பாருங்க ஆத ஆமா அதனா ல இப்போ கொசு வந்து ரொம்ப அதிக அளவுல கொசு வந்து அதிகலவ் இனப்பெறுக்கம் அதிகமாயிட்டு அதற்க்கு என்ன செய்யுறுது அப் வந்து புரியா நெறையா இருக்கு
ம் ம்
பேஸ்னீங்க அப்டினா கொசுவ ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலா அப்டின்றத கேளுங்க யாரு எதுவு ஒலிவு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு என்னய தொடர்பு கொண்டு என் அழைப்பை எ எடுத்து எனக்கு தெளிவுபடுத்துங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி இந்த வீட்டுல வந்து இந்த இது மாரி கொசுபத்திலா நீங்க பயன்படுத்தலனா கூட இந்த சாம்பிராணி சாமி கும்புறப்ப சாம்பிராணி போடுவோ இல்லியா தோழி அந்த புகைய வந்து வீட்டுக்குள்ள விட் அதே அந்த அளவுக்கு
அப்டிய எல்லாம்ல்ல தோழி யான் தோழி நீங்க வேற நாங்களு வந்து கொசு சாம்பிராணி சாம்பிராணின்னு போடுறோ தோழி மூச்சுதா தோழி தெணறுது மூச்சி தா தெணறுது கொசுக்கு எ து ஆவமாட்டேங்குது முன்னாடில்லா நாங்க ஏ சி போட்டோம்ன்னா கொ சு வந்து கடிக்காது தோழி ஏ சி போட்டாவே கொசு கடிக்கா இப்ப ஏ சி லருந்து அதுவு பழகிருச்சி அதனால வந் ந்து கொசு வந்து கடிக்கிது அதுமே ஏ சி லருந்து பழகிட்டு போலருக்கு நல்ல ஆ எவ்ளோதா கூலிங் வெச்சாலு கொசு பாட்டுக்கு அது ஒரு பக்கொ கடிச்சி ரத்தத்த குடிச்சிட்டு உக்காந்துருக்கு அப்டிதா இருக்கு தோழி